ஹலோ
ஆ ஹலோ எப்டிபா இருக்கீங்கே
ஆ நல்லா இருக்கங்கா நீங்க எப்டி இருக்கீங்கே
நல்லா இருக்கேன்ப்பா வீட்ல எப்டி இருக்காங்க. அப்டியா அம்மா ஏதோ ஹாஸ் பிட்டல் வேலைக்கி போறன்னு சொன்னாங்க என்ன ஹாஸ்பிட்டல்பா
அதுவாக்கா அது வந்து எலக்ட்ரோபதினு சொல்லிட்டுக்கா
அப்டியா எப் ப்டி நல்லா சரியாகுதாப்பா
எல்லாமே சூப்பரா இதா இருக்குக்கா நீங்க வந்து ஒரு வாட்டி பாருங்க. இப்ப ம், ஆமா நாங்க எல்லாருமே நம்ம வீட்ல இங்க பாத்தீங்கனா எல்லாருமே அவங்ககிட்டதா பாத்துட்டு இருக்கோ
அப்டியா ஃபீஸ் எவ்ளோப்பா
பீஸ்லா கம்மியாதாங்க்கா ஒரு வாட்டி நீங்க வன்ட்டு போனீங்கன்னா முன்னூறு ரூபா ஆகுக்கா அவ்ளோதாக்கா
அப்டியா ஏன்னா தேம்பல் இருக் எனக்கு
ஆ, சேரி சேரிக்கா
அது ஒரு ஆறு மாச வருது ஆறு மாசோ வரமாட்டது எதனாலன்னே தெரிய மாட்டது
அ, ஆ
மா ஏன்னா முதுகுல இருக்கு பின்னாடி பிளவுஸ் போடும்போது ரொம்ப ஒரு மாரி பாக்கவே நல்லா இல்ல
ஆ செரி செரிக்கா
அதனால ட்ரீட்மெண்ட் எடுத்தா எப்பிடி இருக்குங்கறதுனால கேட்டன் பா
ஆ கண்டிப்பாக்கா உங்களுக்கு அந்த பால் இல்ல மீனெல்லாம் அந்த மாரி சாப்பிட்டா அந்த டைம்ல நல்லா இருக்கா இல்ல அத அலர்ஜி அந்த மாரி எதனா வருதுங்களா ஏன்னா குறிப்பிட்ட சாப்பாடு சாப்பிடுற அப்ப
அப்பிடிலாம் எனக்கு தெரியலப்பா கொஞ்ச நாள் இருக்கு கொஞ்ச நாள் இருக்க முடியாது பெருசா நான் நோட்டீஸ் பண்றது கெடையாது
ஓ ஓ ஆ ஆ
ஆ திடீர்னு என்ன ஆயிடுதுன்னா அப்பிடி வெள்ள வெள்ள வெள்ளலயா இருக்குன்னு கொஞ்ச நாள் அது ரொம்ப பாக்க ஒரு மாரி இருக்கு அது இந்த ஃபுட்டுனால அப்பிடினிட்டு எனக்கு பெருசா அத இன்னும் கண்டுபிடிக்க தெரியல
அப்பிடிங்களா ஏன்னா அவுங்க ஃபஸ்ட் வந்து ஃபுட்டு தான்கா கேப்பாங்க ஏன்னா ஃபுட்டு்லதான் நறைய அந்த பால் சாப்பிட்டா ஒரு சிலவங்களுக்கு ஒத்துக்காது தயிர் நான்வெஜ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா இதாகும் அதனால ஃபஸ்ட் அந்த மாரி தான் கேப் கேப்பாங்க அலர்ஜி
அப்பிடிங்களா
இல்ல உங்களுக்கு அந்த மாரி சாப்படறப்ப எதுனா ரொம்ப அது அறிக்குதா இல்ல
அதெல்லாம் எதுவுமே இருக்காதுப்பா எதுவுமே இல்லப்பா அரிக்கிறது இந்த மாரிலாம் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல அது நார்மலா எனக்கு இருக்குறதே தெரியாத் ஆக்ச்சூல்லா
ஓகே ஓகே
ஆம் ச்ச ஆனா பாக்க வந்து அசிங்கமா இருக்குன்னு வச்சுக்கோங்களே சில பேர் கேப் பாங்க என்னபா இது அப்டின்னு பாத்து கேப்பாங்க
அது தேம்பல் ரொம்போ ஒரு மாரி வெள்ளையா ரொம்ப வெள்ளையா தெரிதா இல்ல எப்டி தெரிது
லைட்டு லை டு வெள்ள இப்ப நம்ம பிரவுன்னா இருக்கோனா அதுல ஒயி ட்டா இருந்தா எப்டி இருக்கோ லைட்டா ஒயிட்டா அந்த மாரி சில பேருக்கு ரொம்ப ஒயி டா இருக்கோ
ஆ அதா கேக்கறே
ஆ இருக்காது அதா வுதா அவுங்கோ ஃபுல்லாவே வெள்ளையாவே இருப்பாங்க பாருங்க
ஆ இல்லல்ல இல்ல நா ஏ கேக்குறனா எனக்குமே லைட்டா அங்கங்க வந்து அந்த தேம்பல் அலர்ஜி மாரி இருந்திச்சி எனா சார் கிட்டேதா நானுமே காம்ச்சே
அப்டிங்ளா
அவுர் வந்து ஒரு ஆயில்மென்ட் மாரி குடுத்தாங்க குளிச் ட்டு வந்தோனே அந்த ஆயில்மென்ட்டு அப்புறோ சோப்புமே தனியா குடுத்துருவாங்ககா
அவரே சோப்புங் குடு றா
அவர்கிட்ட வந்தீங்னா அவுங்ககிட்டயே எல்லாமே இருக்கு சோப்புமே அவுங்ளே குடுக்குறாங்க அதனால பிராப்ளம் கடையாது நமக்கு லோ கா கேக்குதுங்ளா லைன்ல இர்க்கீங்ளா
ஆ லைன்ல இருக்கம்பா
ஆ அதனால நீங்க ஆ ஆமாங்கா இங்கியுமே என்னன் தெர்ல நாலஞ்சு வாட்டி ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி தா வருது
எதனாலன் தெரில
அது பரவாலகா நீங்க வந்து அதேதாங்கா இங்யு வந்துரு சிக்கா
இது எப்புட்றா அது
ரெண்டு எடத்துலயு ஒரே டைம்லேதா போய்ருக்கு
உம் நீங்க நம்ப ஒரு நாலு தெரு தள்ளி இருக்கீங்க இல்லியா
ஆஹ் ஆமாங்கக்கா
சுத்து வட்டாரத்துல அப்டியே ஒன்னா வருனு நெனைக்கிறே
ஆமாங் வீட்டுக்குள்ள மட்டுந்தா வந்ருக்கே தவிர்த்து ரோட்ல தெரு லைட்டுங்கலா இன்னு வரவே இல்ல
ஓ இது வேற தனி கனக்சன் அது வேற தனி கனக்சனா
உ உம் ஆமாங்கக்கா
சரிப்பா சரிபா
ஆஹ் சரிங்கக்கா நீங்க உங்க தேம்பல் பின்னாடி இருக்குங்கல்ல அத மட்டூ எனக்கு ஒரு ஃபோட்டோ மட்டூ நீங்க எடுத் அனுப்புறீங்களா ஏனா நா சார் கிட்ட கேக்குறே ஏனா சார் இப்ப ஊர்ல இல்ல அவ்ரு வெள்ல போய்ருக்காரு ஆஹ் அவுங்க வந்து ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக வெள்ல போய் இருக்காங்க அவுங்க இப்ப அந்த சம்பந்தப்பட்ட டாக்டர்ஸ்லயே இருப்பாங்கல்ல அவுங்கல்லா எல்லாருமே வந் து மீட்டிங் போட்டிருக்காங்க போல சார் வந்து கோயம்புத்தூர் வரையும் போயிருக்காங்க
அப்டிங்க்ளா
உம் வரவா இன்னு ரெண்டு நாள் ஆகு அதுனால உங்களுக்கு என்ன சின்ஸ் என்ன பண்ணுதுன்ட்டு நீங்க சொல்லிட்டீங்க அத நானக்ஷ அவர்கிட்ட சொல்லிட்றே அந்த தேம்பல வந்து நீங்க ஃபோட்டோ மட்டு எடுத்து எனக்கு அனுப்புங்க
சரிப்பா சரிப்பா கண்டிப்பா நா கேட்டதுக்காக இவ்ளோதூர நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷோ ஏன்னா எனக்கு மட்டு இல்ல பாப் குமே கொஞ்சொ மண்டையில வ வருது
அப்டிங்களா ஆஹ் ஆஹ்
ணு அப்டீன்ட்ருக்கு எங்க வேலையாவே இருக்கு ஓட்றோ ஒடியாரோ அப்டின்ற இதுலயேருக்கு
இல்லக்கா அவர்கிட்ட நா பாத்தீங்னா நா சோப்பு வாங்கி நா அந்த சோப்பு தா இப்ப வரைக்குமே ரெகுலரா யூஸ் பண்றே அந்த மாரி ஆஹ் தேங் க அந்த மாரி இருக்கு அதுல மருந்து கலந்து குடுத்துருப்பாங்க அத வந்து நைட்ல தேச்சுக்க சொல்லுவாங்க அந்த தேம்பல் இருக்க எடத்துல எல்லா காலையில பாத்தீங்கன்னா நீங்க குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறொ ஆயில்மெண்ட் மாரி குடுப்பாங்க
சரி சரி
அத வந்து தேச்சுட்டு கொஞ்ச நேர அப்டியே விட்ற மாரி இருக்கு இது ஃபேன் காத்துல நீங்க காமிச்சீங்கன்னா அது எல்லாமே அப்டியே அப்சவ் ஆயிக்கோ ச் கின்னுக்குள்ள ஊறிடு
சரிப்பா
அப்புற நீங்க அப்டியே ரெகுலரா இருக்க வேண்டியதாகா ஆஹ் உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு உள்ள எடுக்கறதுக்கு வந்து மாத்திர கொடுப்பாங்க நெனைக்கிறே
மாத்திரல்லா வேற இருக்கா அவர்கிட்ட
எல்லாமே இருக்குங்கக்கா மாத்திரனா நம்ப ரெகுலரா சாப்பிடுறோல அந்த மாரி இருக்காது இவரு கிட்ட கொஞ்சொ வித்தியாசமாதா இருக்கு ஆனா நல்லாவே கேக்குது இப்ப எனக்கு தேம்பல்லாண எல்லாமே சரியாய்டுச்சு
பரவால்ல பரவால்ல
அதனால நானே வந்து இதுலல்லா சைடெ ஃபெக்ட் எதுவுமே கெடையாதுங்கக்கா நீங்க இங்கிலீஷ் மருந்து எடுத்தாலுமே இந்த மருந்து நீங்க எடுத்துக்கலா ஒரு அ ஒரு மண் நேர அர மண் நேர முன்ன பின்ன எடுத்துக்கலாங்கா இதுல
எப்படிப்பா எதுவுமே சொல்லுவாங்கல்ல ரெண்டுத்தையும் கலந்துடுதுக்கிட்ட ஏதாவது சைட் எஃபெக்ட்
இல்ல இல்லங்கக்கா இதுல ஏனா நானுமே இப்ப நா ஒ ஒரு மூணு வருஷமா இந்த மருந்து தா சாப்டுட்ருக்க நா இங்கிலீஷ் மருந்துமே அடிக்கடி எடுத்துப்ப இந்த ஜொரொ வந்து ரொம்ப அடிக்கிறனால பேரசிட்டமல் டோலோ அந்த மாரி போடுவ அதனால எனக்கு வந்து ஆஹ் அவரு மருந் இந்த இங்லீஷ் மருந்தும் போடுவ சார் குடுக்கற மருந்துமே போடுவ ஒரு ஒரு மண் நேர அர மண் நேர முன்ன பின்ன அப்படியே போடுவெமா இப்ப வரைக்கு நா நல்லாதா ருக்கே எனக்கு ஒன்னு ஒன்னு இல்ல சைட் எஃபெக்ட்
வெளியிலயு பேராசட்டமல் சாப்பிடுவீங்க அவர்கிட்டயு ஜொரத்துக்கு க்கு வாங்கி சாப்பிடுவீங்கன் சொல்றீங்க
ஆ ஆனா எனக்கு வந்து பரசிட்டமல்லோட எனக்கு பரசிட்டமல் போட்டு எனக்கு ஜோரோ அதிகமாதா ஆச்சி அப்றந்தா அவரு கிட்ட போய்ட்டு மருந்து கேட்டோ இந்த மாரி இந்த மாரி பரசிட் டமில் டோலோ சிக்ஸ் பிப்டி போட்டது ஜொரோ ஆனா உ ரொம்ப அதிகமாருக் கு அப்றோ அவரு ஒரு மருந்து தாங்க அர மணி நேரத் க்கு ஒரு தடவ சுடு தண்ணில வந்து போடுங்க அப்டின் சொல்லிட்டு சர் குடுத் தாங்க மருந்து அப்றோ அந்த மருந் ந்து போட்டுதா எனக் கு வந்து கியூர் ஆச்சு கொஞ்ச கொஞ்சமா ஜொரோ விட்டு இப்ப நல்லா இருக்க அதனால அந்த மருந்துலா சைட் எஃபெக்ட்ஸ்னா எதுவு வராதுங்கக்கா நம்ம யூஸ் பண்றத பொறுத்துதா இருக்கு அவர்கிட்டயா காலைல ஒம்போது மணில இருந் ந்து நைட்டு ஒம்போது மணி வரைக்கு பாக்குறாங்க டோக்கன்லா கடையாது அடை முன்ன பின்ன யாரு வராங் களோ அப்டியே ஒருத்தவங்க ஒருத்தவங்களா அடுத்துடுத்து போய் பாத்துட்டு வர்றதுதாங்கா ஆனா ஒரு ஒரு தவங்கள பாக்கற் துக்கே வந்து அர மண் நரோ ஆகு
அப்டியா
ஆமா அவங்க அவங்ளுக்கு எப்டிலா இருக் ரி இப்ப நீங்க தேம்பலே சொன்னிங்கல இது எத்தன வருஷம்மா இருக் கு அரிக்கிதா இல்ல நடுவுல இப்ப பொயிட்டு வந்ததுன் சொன்னிங்கல அது எப்ப போச்சி எப்ப வந்தது அத பத்தி ஃபுல்லா உங்களுக்கு ஃபுல்லா டீடெய்ல்டா கேப்பாரு அவரு இல அதுக்கு எதனா நீங்க மருந்து எடுத்திங்களா அப்டி சொல்லிட்டு நறைய கேப்பாங்க
நா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நடுவுல போயிருக்க கொஞ்சொ நாள் தடவுவ அதுக்கப்றொ தடவ மாட் ட கண்டின்யூஸா அப்டின் நா எதுவு எடுக்கலப்பா இல்லப்பா அதெலா நா சின்ன வய்ஸ் ஸாருக்கப்பொ எடுத் ததுப்பா இப்பொரு இப்போலா நா எதுவு மாரி எடுக்கறதில்லப்பா
பரவாயிலக்கா நீங்க ஒண்ணு இல்ல நா சார் வந்ததுக்கப்றொ உங்களுக்கு நான் போன் பண்றே தோ திங்கக்கெழமலா வந்துருவாருக்கா அவரு நீங்க ஒரு பத் த்து மணி போல நீங்க ஃப்ரீயாயிட் டு நீங்கஸ் சொன்னிகனா நா கூட உங்க கூட வரே நம்ம போய் அப்டியே பாத்துட்டு வரலாக்கா
ரொம்ப நல்லதுப்பா இது கூடோ நல்லதுதா ஏனா தம்பியு நா விட்டுட்டு நீங் இட்டுட்டு பொயிட்டு வந்திங்கனா அப்டியே உங்களோட வந்துருவே
நீங்க வந்து ஃப்ரீ ஆயிட்டு சொன்னீங்கன்னா நா க திங்கக்கெழம காலைல ஒரு பத்து பத்தரைக்கு நீங்க க வந்தீங்கன்னா கூடொ கரெக்டாருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா நா ஃப்ரீயா இருக்கம்ப்பா
உம் நானு நீங்க முன்னாடியே சொல்லுங்க நா சார்கிட்டயுமே கேட்டர்ர ஏனா திங்கக்கெழம காலைலயா இல்ல மத்யானொ வருவாரான் தெரியலன் சொன்னாரு அதனால நா அவர்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு நா வந்து எப்பன் மட் டு கன்ஃபார்மா போன் அடிச் ச்சு சொல்லிட்றே முன்னாடியே நீங்க அப்ப வந் து ரெடியா இருங்க நம்ம போய் பாத்துட்டு வந்தர்
செரிப்பா செரிப்பா ரொம்ப நன்றிப்பா நா திங்கக்கெழம கால் பண்ட்டுமா
ஆஹ் செரிங்க்கா கண்டிப்பா பண்ணுங்க்கா உம் செரிங்கக்கா ஓகேக்கா ஆ அ பாய்க்கா